ஹலோ
ஹலோ
ஆ சொல்லுடா எப்டி இருக்க
நல்லா இருக்கே கா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானும் நல்லா இருக்கே பேசியே ரொம்ப நாள்லாச்சு
ஆமா பேபி வந்ததுலருந்து ரொம்ப பிஸியா இருக்கு டைம் போறதே தெரியல யாருக்கு மே ஃபோனெலாம் பண்றதுல்ல
ஆமா கொழந்தைங்க வந்துருச்சுன்னா இனி எங்க அதய பாக்கறக்கே டைம் சரியா இருக்கும் இனி சாப்ட ஆரம்பிச்சுட்டாங்கள்னா சொல்லவே வேண்டா சாப்பாடு வெரைட்டி வெரைட்டியா செஞ்சே நம்ம ஒரு வழியாயிடுவோம்
கண்டுப்பா அது தெகிரியமான விஷயம் தான் அது ஏன்னு அவுங்குளுக்கே தெரியாது என்னதா பண்ணி தொலச்சனு சாப்பிற கொழந்தைங்கன்னா பரவால்ல கொஞ்ச சாப்டாத கொழந்தைங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா டிரை உண்மைலே நம்ம வந்துட்டு எப்டி சொல்றது ஒரு டூயியர்ஸ் அப்டியே ஓட்ட வேண்டியதா
நம்ம சாப்பட்ற கொழந்தைங்க சாப்பிடாத கொழந்தைங்க நம்ம கெஸ் பண்ணவே முடியாதுடா ஏன்னா ஏன் பையன்லா சின்ன வயிசுல இருந்தே லிமிட்டா தா சாப்பிடுவான் வச்சுக்கோ நல்லா ஃபுட் எல்லாம் சில கொழந்தைங்க செல கொழந்தைங்க என்ன எங்க அக்காவோட பசங்களே பாத்தீங்கன்னா நல்லா குடுக்க குடுக்க சாப்பிட்டுக்கிட் டியே இருப்பாங்க நல்ல சீக்கரம் வெயிட்டும் வச்சுட்டாங்க ஏன் பையன்தா வெயிட்டே வைக்கல இப்ப அவனுக்கு அஞ்சு வயசு ஆச்சு இப்ப கூட பாத்தீங்கன்னா எவ்ளோ டேஸ்ட்டியா வெரைட்டியா செஞ்சு குடுத்தாலும் புடிக்க மாட்டிக்குது சின்ன வயிசுல நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்ட்ட ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லயா அதகூட இப் இப்ப சாப்டமாட்டிகிரா
ஆமா ஆமா எதுவுமே பண்ண முடியாதது தா இப்ப இருக்கற கொழந்தைங்க ஃபுல்லாவே அப்டித்தா இருக்கறாங்க என்ன கொடுத்தா சாப்டுவாங்கனே தெரியற்தில்ல எய பையனு அதே மாதிரிதா இந்த சிக்ஸ் மந்த்ல பாத்தீங்கன்னா சாலிட் ஸ்டார்ட் பண்ணி அ எப்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சோ நாளலலா ஓகே ஒரு ஒரு வரல்லா அப்டியே சாப்ட்டா அதுக்கு அடுத்த வாரத்துலருந்து ஒரு ஸ்பூன் வாயில அந்த அந்த பாத்தர்த்த எடுத்துட்டு வர நா வறந்து பாத்தாலே அப்டியே திரும்பி படுத்துருவா அதுக்கப்புறோ எவ்ளோ ஃபோர்ஸ் பண்ணி குடுக்க வேண்டிய நெலமையெல்லா நறைய வந்துருச்சு
ஐயோ ஃபோர்ஸ் பண்ணிலா ஊட்டவும் முடியாதுடா ஏனா செல டைம் பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணிருவாங்க செல டைம் பாத்தா வாமிட் பண்ற மாரி ஆக்க்ஷனா இருக்கூ என் பையன்ல்லா அது நெறைய பண்ணியிருக்கா நானு அதுனால மெரட்டி மெரட்டி டியே ஊட்டி வுடுவ திடீர்ன் பாத்தா ஃபுல்லா வாமிட்டு வந்துரு
ஆமா ஆமா அது அப்டித்தா ஆயிருது என்னனே தெரியருது இல்ல கொழந்தைங்ள்தான செல கொழந்தைங்கன்னா பாத்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்புடுவாங்க அந்த அ லிஸ்ட்ல இரு க்குமோன் நெனச்சதுனாலதா அவனுக்கு என்னமோ எப்டி ஆயிடுச்சுன்னா புடிக்காத மாதிரி ஆயிருச்சுன் நெனைக்கிற அதுக்கப்புறொ ஒரு வ ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறொ செரி எல்லாரு சொன்னாங்க நான்வெஜ் குடுத்துப்பாரு அப்ப சாப்புடுவா அப்டின் சொல்லி எல்லாமே ஒரு ஒன் வீக் த்தா அவனுக்கு அந்த ஒன் வீக் அப்பறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு புடிக்கா ஆம ஆரம்பிச்சிருச்சு அதனாலேயே என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒரு வாரத்துக்கு மொட்டு ஒரு டிஷ்ஸு அத குடுத்து அது வெறுத்துருவா அதுக்கப்பறொ அடுத்த வாரொ அடுத்த டிஷ்ஸு அந்த மாரி போச்சு ஒரு டூ இயர்ஸ் எனக்கு
ஆமா இந்த மாரி பாத்து பாத்து குடுக்கறப்போ அதெய்ல்லா பாத்தா நம்ம வீட்ல இருக்கவங்க நம்மள ஒரு பக்கொ கிண்டல் பண்ணுவாங்க ஆனா நாம என்ன பண்ணட்டு போன்ல பாத்தாலோ இல்ல ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி போயிட்டு அங்க இருக்குற கொழந்தைங்களோட டாக்டர் கிட்ட கேட்டா என்ன சொ வாங்க ஒரு மூணு நாள் நாலு நாளு ஒரு ஃபுட்ட கண்டினியூ பண்ணுங்க ஒங்க பாட்டுக்கு மாச கணக்கா குடுத்தீங்கன்னா அதே ஃபுட்ட எப்டி சாப்டுவாங்க இப்ப நீங்க மட்டு டெய்லியு ஒரே சாப்பாடு ஒரே கொழம்பு அதயேவா ஒரு மாசோ ஃபுல்லா சாப்டுறீங்க கொழந்தைங்களுக்கு அப்டிதா எல்லா டேஸ்ட் டு குடுங்க எல்லா ஃபிளேவரு மைல்டா வச்சு குடுங்க மூணு நாள் ஒரு ஃபுட்டு குடுத்தா அதுல அவுங்களுக்கு செட் ஆகுதா இல்லியா லூஸ் மோஷன் வாமிட் இதெல்லா ஏதாச்சு வருதானு பாத்துட்டு அந்த ஃபுட்ட வந்து அவாய்ட் பண்ணுங்க திரும்ப ஒன் மன்த்துக்கு அப்றோ மறுபடியு அத ட்ரை பண்ணுங்க இப்டியெல்லா சொல்லி நம்மள ஒரு பக்கோ கொழப்பி விடுறாங்க அதையெல்லா வீட்ல எக்ஸிக்யூட் பண்ணா ஆமா இவங்கதா அதிசயமா கொழந்தைய பெத்துக்கிட்டாங்க இப்டி வளத் த்திகிட்ருக்காங்கனு சொல்லி வீட்ல இருக்கவங்க கிண்டல் பண்றாங்க
ஆ அதுதா பெரிய பிரச்சன அது கிண்ட அதாது செலவங்க வந்துட்டு கிண்டல் பண்ற மாதிரி பேசு வாங்க ஓகே செலவங்க வந்துட்டு இந்த சொல்லுவாங்க பாத்திருக்கே இப்ப எ வந்து ஏ வீட்லயே என்ன சொல்லுவாங்க அ அதாவது நா எப்டி கே என்னோட கேரக்டர் எப்டினு பாத் தீங்கன்னா எனக்கு பயோ இந்த வாமிட்லா எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப பயமாயிரு ஒவ்வொரு டைமு ஸ்டொமக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அவுங்க வாமிட் எடுக்கும்போது இப்போ ஒரு தடவ வாமிட் எடுத் அதாங்க நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நா லிமிட்டாதா குடுப்பே அது வாமிட் எடுத்தா எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்பளால பாக்க முடியற்தில்ல அப்ப வந்து இப் இப்ப இப்பவுமே நா அதேதா கண்டினியூ பண்ணிட்டு இருக்கே அவே வந்துட்டு இப்போ ஆ ஈவினிங்க் சிக்ஸுக்கு மேல சாப்படுற ஃபுட்டெல்லா நா நோட் பண்ணி வச்சிருவே அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க ஒரு எயிட் தேட்டி நயனெல்லா ஆச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு குடு சாப் ப்பாடு குடுன்னு சொல்லிட்டு என்ன பிரஷர் பண்ணிட்டே இருப்பாங்க அப்ப நா சொல்லுவ இதெல்லா சாப்புட்டா அவ வயிறு ஃபுல்லா இருக்குதா அவனுக்கு சாப்பாடு வேண்டானு சொன்னாலு எங்கம்மா திட்ட ஆரம்பிப்பாங்க அதுனாலதா அவ அப்டி இருக்குறா எப்டி இருக்குறா பாரு ஆ இத் இ இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு குடுத்துட்டு சாப்பாடு குடுக்குறது இல்ல நீ முட்டுதா அதிசயமா வளக்குற அதேதா சாப்ட்டா இப்ப என்ன பிரச்சன அதுக்கு இப்ப ஃபுட்டு சாப்பாடு குடுக்கலால்ல அப்டி இப்டினு சொல்லி திட்டுவாங்க ஆனா வந்துட்டு சொல்றவங்களுக்கு அது புரியறது இல்ல நா எப்பவுமே எல்லாத்துகிட்டயு என்ன சொல்லுவ ஏதோ ஒண்ணு சாப்ட்டு வயிறு ஃபில் பண்ணிட்டாங்கன்னா ஆ குடுக்காதீங்க குடுக்காம இருந்தீங்கனாலே ஓ ஓகேதா ஏன்னா ஏ ஓவரோ லோடு பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு அது பெரியவங்கன்னா சொல்லிருவாங்க கொழந்தைங்களுக்கு சொல்ல முடியாதுனா அதுக்கு திட்டுவாங்க அந்த சின்ன கொழந்தைகிட்டயா நீ இதெல்லா பாக்குற அப்டி இப்டினு சொல்லிட்டு இப்ப ஒண்ணுமே என்ன நம்ம வந்துட்டு அவுங்க நல்லதுக்குனு பாத் த்தாலுமே அது தப்பாதா வருது இப்போ
ஆமா இந்த காலத்துல அத யோசிக்கவே முடியாது ஆனா இப்போ எ பைய பெருசானதுக்குப்பறோ சாப்படுறதெல்லா பாத்தீனா சேம் ஒரே ஐ ட்டமாதா இருக்கு ஒரே ட்டம்னா அந்த தோசைதா போது சின்னதுல கூட அவனுக்கு நா வந்து ஒரு நாள் தோச அதுக்கு வந்துட்டு ஏதாச்சு பருப்பு சாம்பார் ஐட்டம் இந்த மாரி ஏதாச்சு வச்சு குடுத்துட்டே அப்டின்னா அடுத்த நாள்தா தோசையே குடுப்பே திரும்ப கண்டின்யூவா ஆ லன்ச் டைம்லயோ இல்ல மறுபடியு டின்னர் டைமுகோ தோசையே நா குடுக்க மாட்டே ஆ ஏதாவத் லிக்விட் ஃபுட் மாரி ஒரு டைம் உள்ள போட்டோ மத்தியானம் எப்டியும் கொழம்பு சாப்பாடு இதத்தா குடுப்போம் நைட்டுக்கு எதாச்சும் சின்னதா லிக்விட் ஃபுட்டு போட்டும் சொல்லி எதாவ்து கஞ்சி ஐட்டம் அதுல ஒரு நாள் பசும் பால் ஊத்தி செஞ்சேன்னா ஒரு நாள் தேங்கா பாலு இப்டி எல்லாம் குடுத்து மில்லட்டை ம்ல கஞ்சி மாரி வெச்சு குடுக்கறது கிட்டத்தட்ட பாயசமே தா ஆனா நெய்யி முந்திரி பருப்பு இதெல்லா தாளிக்காம வெறும் சும்மா லைட்டா பேருக்கு எல்லாம் கொஞ்ச கொஞ்சம் போட்டு தேங்கா பால் போட்டு வெல்லமோ கரும்பு சக்கரையோ போட்டு குடுத்துடுவ அப்டி எல்லா சாப்ட்டுட் இருந்தவ இப் இப்ப இந்த ஏஜ் ஆனதுக்கு அப்றோ எப்பாச்சும் அவனுக்கு வயறு அப்செட் ஆயிரும் அப்டின் சொல்லிட்டு ஒரு நேரம் லிக்விட் குடுத்த அதெல்லா வேண்டாம் எனக்கு தோச போதும் சொல்லிட்டு ஓடிட்றாங்க
ஆமா ஆமா அதுவு இது ஏதேத்தாம் கா என்னோட பையனு தோசன்றது வந்துட்டு ந அவனோட ஒரு அவ இந்த நல்ல சாலிடா சாப்படுற வரைக்கு அதாவது ஒரு ஒன்ற ரெண்டு வயசு வரை க்குமே இந்த தோச இந்த மாரி ஐட்டம் எல்லா நா எதுவுமே குடுத்தது கடையாது அ குடுத் குடுத்த இந்த இட்லி நூள் புட்டு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி இந்த சப்பாத்தி பூரி இதல்லா நா தொட அ காம்ச்சது கூட கடையாது அவனுக்கு கொஞ்சோ நல்லா பல்லலா வந்து நல்லா ச சூவ் பண்ணி சாப் படும் போது இந்த மாரி எல்லா குடுக்கலான் சொல்லிட்டு அதுக்கப்புறோ தோச குடுக்க ஸ்டார்ட் பண்ணா அவனுக்கு வந்துட்டு ஒரு ஒரு எப்டி சொல்றது ஒன் இயர் ஃபுல்லாவே த்ரீ டைம்ஸ்ஸு தோச குடுத்தாலு அவ சலிப்பே இல்லாம சாப்புடுவா நா அப்ப யோசிச்ச இந்த தோசைல்ல அவ்ளோ ஏனா அவன் கிட்ட நா கேப்பே அவ அப்பவு சொல்லுவா டெய்லி நா என்னன்டி நைட்டு நா கேப்ப அவன் கிட்ட உனக்கு மார்னிங் என்ன வேணு சொல்லு சாப்பட்லா ச செய்யறதுக்கு அப்டின்னா அவனோட ஃபஸ்ட் த்து வாய்ல இருந்து வர்றது இதாத்தாருக்கும் தோச நா சொல்லுவ உனக்கே நேத்து ஃபுல்லா சாப்ட்டது பத்தாதா நா கேப்பேன் இல்ல பத்தல எனக்கு தோச இது மட்டும் தா அவன் வாயிலருந்து வரும் அது ஏன் அந்த கொழந்தைங்களுக்கு வந்து தோச மேல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல
என்னமோ இந்த ஃபோன்ல தான் ஷாட்ஸ்ல பாக்கும்போது தோச சைக்கோன் சொல்லி காட்டுவாங்க ஆனா அது எல்லாம் நம்ம வீட்டு கொழந்தைங்க எல்லாருமே அந்த கேட்டகிரில இருந்து வருவாங்களோன்னு எனக்கு தோணுது எந்த டைம் பார்த்தாலு தோச தா அந்த தோசைக்கு எந்த கொழம்பா இருந்தாலு சாப் டுக்குவாங்க இதுவே அதே கொழம்ப நம்ம மதியானோ சாப்பாட்டுக்கு குடுக்கட்டு வாய்க்குள்ளேயே போகாது காரமா இருக்கு அப்டி இருக்கு இப்டி இருக்கு நல்லாவே இல்ல புடிக்கவே இல்ல என்னன்னுமோ ரீசன் சொல்லி பின்ன மிரட்டி போன் காம்ச்சு இல்ல அவங்களுக்கு புடிச்ச கார்ட்டூன போட்டு விட்டு மைண்ட் டைவேர்ட் பண்ணிதா ஊட்டி விடணு ஆனா இதுவே தோசயா இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு உள்ள போயிட்டே இருக்கு எப்பவாச்சு போன் கேட்டாங்கன்னா குடுத்தா மட்டும் போது இதுவே ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்க விளாடிட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒவ்வொரு வாய் வந்து வாங்கிட்டு போங்கன் சொன்னா அது தோசையா இருந்துச்சுன்னா போது ஒரு ரெண்டு பேருமே சேந்து ஒரு நாலு அஞ்சு ஆறு தோசயா இருந்தாலு கூட காலி பண்ணிடுவாங்க
ஆமா ஆமா அது தோசன்னா ஒரு இது தோசைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா என்ன வேணுன் கேட்டா சரி தோச இல்லயா எனக்கு நூடுல்ஸ் போது அந்த நூடுல்ஸ் குடுக்கறதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணிறேன்னா இப்போ மாவு வந்துட்டு தீரும் அதாது முடிவு முடிவு வந்துட்டு அ அது ஃபில் பண்ணிட்டே இருக்க வேண்டிய ஒரு அ ஒரு நெலம வந்துர்ச்சு அது தோசன்னா ஒரு எப்டி சொல்றது ஒரு எப்டியோ இது சேரி வீட்ல தா தோச கேக்குறா வீட்லே இப்ப நா வந்துட்டு எப்புவாச்சுளதா ஹோட்டல் போய் ட்டு மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டுக்கு ப ஹஸ்பண்ட் லா வர டைம்ல தா இந்த மாரி ஹோட்டல்க்கு எல்லா போவோ அப்ப மார்னிங் வந்துட்டு ஏன்னா நா எப்டி யோசிப்பென்னு எ வெரைட்டியா ஏதாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்லா இந்த தோச இட்லி பூரி இதெல்லாடா வந்துட் நார்மலி நம்ம சாப்புட்றது தான அப்ப அந்த மெனு கேட்டுட்டு எதாச்சு வெரைடியா இருந்தா அந்த மாரி நானு அவருமே ஆடர் பண்ணா இவனுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவே என்ன ஒரே ஒரு வார்த்தத்த சொல்லுவா பெருசா இருக்குற தோச வேணுன் சொல்லுவா அப்ப நா கேப்பே அவ கிட்ட என்னடா இதுல இருக்கு அப்டினா சாப் ட்டு பாருமா அப்பத்தா தெரியு உனக்கு அப்டின் சொல்லிட்டு என்னையு ஆஃப் பண்ணிருவா அ வந்துட்டு அவுங்கள்க்கு இ அது மேல எதோ ஒரு ஸ்பார்க்கு நெனக்கிறே இந்த தோச மேல
அதே நீ நல்லதே குடுக்கணூனாலு வெச்சுக்கோயே அந்த தோச மாவுலதா அத மிக்ஸ் பண்ணி குடுக்க வேண்டிய ஒரு நெலமைக்கி வந்தாச்சு எந்த ஐட்டம் காய்கறியோ கீரையோ எதுவா இருந்தாலு கொழந்தைங்களுக் குடுக்கணு அப்டின்ற ஒரு நெலம வந்துச்சுனா கண்டிப்பா அது தோசைலதா போட்டு மிக்ஸ் பண்ணி குடுக்கணுட
ஆமாக்கா பேசி இருந்ததுல டைம் போனதே தெரில
சேரி நானு போய் அடுத்த வேல தோச சுட்றதுக்கு ரெடி ஆகணு பாய்
ஓகேக்கா பாய்